ஓனக்கு இருக்கங்கே
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்கே
நல்லா இருக்காங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோழி இ சில அரசாங்கம் நடத்துற எக்ஸாம்ஸ் எல்லா இருக்கு பாத்தீங்கன்னா தேர்வுகள் அந்த போட்டி தேர்வுகள் எல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ப வந்து லேட்டா போயிட்டோ தாமதமா போயிட்டோ அப்டிங்கற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மள உள்ள வுடமாட்டாங்க டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்குவாங்க இப்போ சமீபத்துல்ல வந்து கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்போ சமீபத்துலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட் தேர்வு வந்து நடந்தது அந்த நீட் தேர்வுலயு பல பேர் வந்துட்டு ஏனா சென்டர் வந்து ஒவ்வொரு எடத்துல இருந்து போடுறாங்க போது அவுங்க பயணம் செஞ்சு வரனு அது வந்து லேட் ஆகுது அப்டிங்கும் போது கரெட்டா அந்த டைமுக் வந்து உங்க க்ளோஸ் பண்ணிடறாங்க அப்டி இருக்கும் போது அந்த கொழந்தைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படறாங்க இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னதேதா நானு இன்னிக் னிக்கு காலையில நியூஸ்லதா பாத்த அந்த அதுல வந்துட்டு ஒரு சில கொழந்தைகள் வந்துட்டு வெளிய கேட் கிட்ட நின்ட்டு ஒரு மாரி ஆ ஏன்னா வந்துட்டு அந்த முடிய எல்லாம் வந்து விருச்சு போட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க அப்டி கீழ உக்காந்துகிட்டு பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்டின் சொல்லலாம் என்ன சொல்றதுன் ஆமா அந்த மாரி விஷ்யங்கள் வந்துட் ட்டு நம்ம கொஞ்சோம் அ இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸாம் ஒரு ஒம்போது மணி அப்டின்னா ஒரு ஹாஃப்னவர்க்கு முன்னாடியே போறது ஒரு கரெக்ட் ட்டா இருக்கு அப்டின் நெனைக்கிற ஏன்னா இந்த விஷ்யம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க அப்டின் நெனைக்கிற இந்த மாரி எக்ஸாம்ஸ் இதெல்லா வந்துட்டு இப்ப ஒரு ஒம்போது மணினா வந்துட்டு ஒரு முடுஞ்ச வரைக்குமே நம்ம ஒரு வீட்ல இருந்தே ஒரு அஞ்சு மணிக்கே கூட கெளம்புலாமே ஏன்னா வந்துட்டு அந்த எடத்துக்கு நம்மளால போக முடியில அப்டின்ற க்கம் போது நம்ம ஒரு முடுஞ்ச வரைக்கு சீக்கிரமா போறது நமக்கு நல்லது இந்த மாரி தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஏன்னா இவ்ளோ டென்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஒரு எக்ஸாம் வந்துட்டு நம்மளால கண்டிப்பா எழுத முடியாது அப்ப வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு உள்ள போயிட்டு நமக்கு என்ன பண்றதுன் தெரியாது வேர்த்து விருவிருத்துரு அப்டின் கூட சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு அந்த மாரி இருக்கும் போது நம்ம கொஞ்சோ பங்க்சுவலா அந்த விஷ்யத்த வந்துட்டு கரெக்டா அணுகுறது சரியான முறையா இருக்கு தோழி அப்புடி வந்துட்டு பாத்து நீங்க வந்துட்டு அந்த மாரி எல்லாருமே வந்துட்டு முடுஞ்ச வரைக்கும் அப்படிதா இருப்பாங்க சில பேரு வந்துட்டு கொஞ்சோம் அசால்ட்டா விட் ட்டு நம்ம வந்துட்டு போய் பாத்துக்கலாமே கொஞ்சோ கரெக்ட்டான டைமுக்கு போயிக்கலாமே அப்டின்னு போகும் போதுதா இந்த மாதிரி விஷ்யங்கள் நடக்குன் நெனைக்கிற இல்லன்னா அ போற வழில எதாவது ஒரு ஏக்சிரென்ட் ஆயிருந்துருக்கலாம் எதா ரோடு பிளாக் பண்ணிருக்கலமே இத எதாவது பள்ளம் அந்த மாதிரி இருந்துருக்கலா எது வேணாலு நடந்துருக்கலா அந்த மாதிரி இருக்குறவங்க வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு ரீசன் சொல்லும் போது வந்துட்டு அவங்கள வந்துட்டு அலோ பண்றது தா பரவால்ல ஒரு பத்து நிம்ஷம் எக்ஸ்ட்ராவா குடுத்து ஒரு ஒம்போது பத்துக்கு வந்துருக்கீங்களா பரவால்ல நீங்க வாங்க அப்டின் சொல்லிட்டு அவங்களுக்கு தனியா ஒரு அறைய குடுத்து அவங்கள வந்துட்டு எக்ஸாம் எழுத வெக்குறது பரவால்ல அப்புடின்தா எனக்கு தோணுது ஏன்னா இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு எக்ஸாம்காக படிக்கிறாங்கன்றதே நமக்கு வந்துட்டு நறையா நம்ம பாக்குறோ ஆ எப்டி கஷ்டப்படுறாங்களே பசங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு விஷ்யத்த படிக்கணுமா அப்டின் கூட சில டைம் வந்துட்டு எனக்கு தோணும் பக்கும்போது பட் இருந்தாலு அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்குது நமக்கு ஒரு டாக்டர் ஆகணும் அந்த எக்ஸாம்ல வந்துட்டு நல்ல மார்க் எடுத்த தா வந்துட்டு நம்மளால வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போக முடியும்ன்றதுக்காக தா அப்புடி பண்றாங்க சோ அந்த எக்ஸாம்ன்றது ஒரு விஷ்யம் வந்துட்டு எவ்ளோ முக்கியம்ன்றது நம்மளு வந்துட்டு ரியலைஸ் பண்ணி ஒரு பேரன்ஸ்சா இருந்து நம்ம கரெக்ட் டைம்க்கு வருமா ஒரு ஆஃப்னவர் என்ன ஒரு மண் நேரத்துக்கு முன்னாடியே கூட நம்ம வந்துட்டு அந்த எக்ஸ்சாம்முக்கு போய் உக்காந்துட்டு அந்த எக்ஸாம்ம எழுதலா அப்டின் நா நெனைக்கிற அதுலயே வந்து நெறைய விஷ்யங்கள் நடக்குது இந்த மாதிரி வந்துட்டு அதுக்காக படுச்சு வந்து ட்டு அதுல வந்துட்டு ஒரு எக்ஸாம்ல வந்துட்டு அத கிளியர் பண்ண முடியில பாஸ் ஆக முடியில அப்டின்னா ஒரு நல்ல ரேங்க் எடுக்க முடியில அப்டின்னா ரொம்ப சோந்து போயிடுறது பசங்க அந்த மாதிரி விஷ்யங்கள் எல்லா வந்துட்டு அது வந்து கரெக்டான விஷ்யம் இல்ல அப்டின்தா நா நெனைக்கிற ஏன்னா வந்து அந்த ஒரு எக்ஸாம் ட்டா வந்துட்டு நம்ம லைஃப்பு அப்டின்றது கெடையாது நம்ம இருவது வருஷம் நம்ம அம்மா அப்பா வந்துட்டு அந்த கொழந்தைங்கள வந்துட்டு எவ்ளோ பாத்த பாத்து வளத்துருப்பாங்க எவ்ளோ ஒரு ஒரு விஷ்யமு எவ்ளோ கனவு களோட இருந்துருப்பாங்க படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகலைன்னா கூட பரவால்லன்தா நா சொல்லுவ நீங்க வந்துட்டு அந்த எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் ஆகலைன்னா என்ன அது அக்கு அடுத்தது நறைய இருக்கே எவ்ளவோ கோர்ஸ் இருக்கு அத படுச்சு நீங்க வந்துட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகுறதுக்கு நறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ மெடிக்கல்லாம் எந்த ஒரு விஷ்யம் மட்டுந்தா படிக்கணு அப்புடி ஒரு டாக்டர் மட்டுந்தா ஆகணு அப்டின்றது கெடையாது இந்த டாக்டர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷ்யங்கள் வந்து ட்டு நறைய இருக்கு அதுல வந்துட்டு நமக்கு இதுல கெடைக்கலன்னா இன்னொருத்தரு இன்னொரு கோர்ச சூஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு அடுத் த்து லெவலுக்கு போயிட்டேதா இருக்கணுமே தவுர்த்து அங்கயே நின்னு நம்ம வந்து அடுத்த ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு போறதுன்றது து ரொம்ப தப்பான விஷ்யம் அப்டின்தா நெனைக்கிற அதெல்லா வந்துட்டு இன்னிக்கு காலையில கூட ஒரு நியூஸ்ல அந்த மாரி ஒரு விஷ்யம் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்க அம்மா அப்பா எவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த பையன வளத்துருப்பாங்க ஒரு பொண்ண வளத்துருப்பாங்க இந்த மாரி ஒரு தப்பான முடிவு எடுக்கறாங்களே அப்டின்ற வந்துட்டு ரொம்ப பாதிப்படஞ்சுருச்சு அப்டின் கூட சொல்லாம் ஏன்னா ஒரு கொழந்தைய வளத்தது ஒரு கஷ்டம் வந்துட்டு அந்த அம்மா அப்பாக்கு மட்டுந்தா தெரியும் எவ்ளோ இதுவா வந்துட்டு பாத்து பாத்து எவ்ளோ கொஞ் சி எவ்ளோ அந்த கொழந்தை வந்துட்டு பெருசா இது இது படிக்கணும் ஒரு வேலைக் போயிருக்கணு அத கொழ கல்யாணம் பண்ணிக்கணு அந்த மாரி எவ்ளோ கனவுகளோட வளத்துருப்பாங்க ஆனா வந்துட்டு அத ஒரு செகண்ட்ல வந்துட்டு அத வீணாக்கி அப்புடியே வந்துட்டு அவங்க அந்த மாரி தப் தப்பான முடிவு எடுக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்டின் சொல்லலாம் தோழி
கண்டிப்பா ஆமா தோழி எனா வந்துட்டு இப்பல்லா மொதல் மாரி கெடையாது முதல்ல வந்து பாத்தீங்கன்னாதா நமக் கு வந்து ஐய்யோ படிக்கணு படிச்சோம்னா வேல முக்யோ சம்பாரிக்கணும் அப்டின் நனைக்கிறாங்க இப்பெல்லா வந்து பாத்தீங்கன்னா நறைய வருமான மீட்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்ளா அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ ஆன்லைன்ல பாத் தலுமே நறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு அந்த மாரி இருக்கும் போது நம்ம வந்து இப்டிதா பண்ணி சம்பாரிக்கணும் அப்டிங்கறது எல்லா இல்ல என்னா ஒன்னு நீங்க படிச்சு வந்து டாக்டர் ஆனா டாக்டர் ஆனா ஒரு நல்ல ப்ரொபஷனல்னு சொல்லுவாங்க அது போக வந்துட்டு உங்ளுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் கெடைக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ வருமானம் ஈட்டுருக்கு நறைய வந்து ஒரு இது இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆ இப்ப வந்து நறையா ஒரு இது எல்லாமே இருக்கு ஒரு வாட்டி தா இநத் எக்ஸாம் நடக் குட்டு இல்ல வருஷ வருஷம் நடக்குது இன்ன என்ன இந்த வாட் டி வந்து அவுங்க நல்லா படிச்சுட்டு போயிருப்பாங்க அடுத்த மொறை வந்து இத விட நல்லா படிச்சுட்டு போய் நம்ம எழுதலாம் அதுக்கனொரு வாய்ப் புன்தா சொல்லலா இல்லிங்ளா இதுக்காக அவுங்க மனசோடைஞ்சி ஐய்யோ போச்சு நம்ம வாழ்க் கே போச்சு அந்த மாரிலா அவுங்க வந்து எடுத்துக்க கூடாது இல்லிங்லா தோழி
அந்த ஏஜ் பசங்களுக் வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் மாரி குடுக்கறது இந்த நீட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்றது அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆ மனநல ஒரு விஷ்யங்கள் வந்துட் டு நம்ம வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸா இருந்து கொஞ்சோ சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கணு அவுங்ககிட்ட எதா ஒரு விஷ்யத்ல சோந்து போறாங்ளா அப்டின்றத வந்துட்டு நம்ம கொஞ்சோ கவனிச்சுகிட்டே இருக்கணும் அப்டின்னு தா நனைக்கிற இது இல்லன்னா இன்னொன்னு இருக்கு நீ வந்துட்டு இதா ஆயிடாத நா உனக்கு சப்போர்ட் பண்ற நீ எந்த ஒரு தப்பு பண்ணாலுமே என்கிட்ட வந்து சொல்லு நா வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நா கூட நிக்கிற அப்டின்றத ஒரு ஆ அந்த வாக்குறுதின்ற ஒரு விஷ்யம் வந்துட்டு நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு வந்துட்டு நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கணும் அத வந்துட்டு நம்மோ தெரியாம வந்துட்டு அத தவறிட்டோ அப்டின்னா வந்துட்டு அவுங்க ஒரு அடுத்த லெவலுக்கு போயி்டுவாங்க சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்து நீ இப்ப ப டாக்டர் ஆகலன்னா கூட பரவால நறைய விஷ்யங்கள் டிருக்கு சாதிக்கறதுக்கு அத நீ பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்றவங்களும் இருக்காங்க சில பேரண்ட்ஸ் எப்டின்னா வந்துட் டு நீ இத படிக்லியா நீ வந்து அவ்ளோ தா வேஸ்ட்டு இதுக்கு மேலே உன்னால ஒன்னும் பண்ண முடியாது நீ இவ்ளோ கஷ்டப்பட்டாலும் எந்த பிரயோஜனமுல்ல இப்டின்னு அவர டிஸ்கரேஜ் பண்ற மாரி பேரண்ட்ஸும் இருக்காங்க அந்த மாதிரி பண்ணாம வந்துட்டு அவுங்ளுக்கு கூடவே இருந்து நம்ம ஒரு சப்போர்ட்ன்ற ஒரு விஷ்யம் குடுத்துட்டே இருந்தோனா கண்டிப்பா வந்துட்டு அந்த மாரி ஒரு எண்ணமே வராம ஒரு நல்ல ஒரு இதா வந்துட்டு நோக்கி போவாங்க அப்டின் நனைக்கிற தோழி
கண்டிப்பா தோழி ஏன்னா வந்துட்டு ஆ பேரண்ட்ஸும் வந்து அவுங்களோட மனநிலை வந்து புரிஞ்சுக்குணும் இப்போ ஒரு டென்த்து டுவெல்த்து வந்துட்டு அவுங்க வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்டின்னாலுமே அப்பமே வந்துட்டு அவுங்க மனநிலை வந்து புரிஞ்சுக்கணும் அது விட்டுட்டு வந்துட்டு இந்த மாரி நீ எதுமே பண்றக்கு இது இல்ல இத போய் விட்டுட்டியே இதா உன்னோட இது இனிஷியல் ஸ்டேஜூ இதுவே நீ விட்டுட்டனா அப்றோ எப்டி நீ முன்னேறுவ அப்டிங்கற மாரி நம்ம வந்து சொல்லி காமிச்சோ அப்டினா வந்துட்டு அவுங்க என்னடா நம்ம பேரண்ட்ஸ்சே சப்போர்ட் பண்ல அப்பற நமக்கெங்க எங்க போயி நம்ம என்ன பண்றது அப்டிங்கிற மாரி தா இருக்கும் அதனால வந்துட்டு செரி வுடு பாத்துக்லா எதுவா இருந்தாலும் விடும் பாத்துக்லா நம் பண்ணி க்கலா அப்டிங்கற மாரி கொஞ்சோ ஃபாசிட்டிவா வந்து நம்ப பேசுனு அப்டின்னா வந்துட்டு இது ஒரு நல்ல இதாவே இருக்குனு சொல்லா இல்லிங்ளா தோழி
கண்டிப்பா ஆமா அது வந்துட்டு கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த பேரன்ண்ட்ஸ் கைலதா இருக்கு அப்டின்னா சொல்லணும் நானே வந்துட்டு ஒரு ஸ்கூல் படிக்கும் போது ஏதோ ஒரு நா வந்துட்டு ஒரு ஃப்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நா க ஒரு ஒரு இருவத்தஞ்சாவது ரேங்க்கு எல்லாத்தியும் ஜஸ்ட் பாஸ் பண்ணிருக் க இருவத்தஞ்சாவது ரேங்க்கு இருவத்தி ஆறாவது ரேங்க்கு அந்த மாரிதாருக்கும் இதே வந்துட்டு ஒரு ஆ குவாட்டர்லி எக்ஸாம் இல்ல ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அந்த மாரி விஷ்யத்ல எதா ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் ரொம்ப ஒரு டூவென் ஆ ஓ ஃபிஃப்டிக்கு ட்வென்டி ஃபைவ் எடுக்குனு ட்வென்டி கூட சில டைம் எடுத்திருக்க ஆனா வந்துட்டு எங்க அப்பா வந்து அத வந்துட்டு என்கரேஜ் தா பண்ணுவாங்க பரவால இந்த தடவ பா கம்மியயிடுச்சு அடுத்த தடவ லுன்னால முடியு அப்டின்னு சொல்லிட்டுதா என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப கூட இத்தன வருஷோ ம் மூ முப்பது வருஷத்துக்கு அப்றோ கூட எனக்கு அது ஞாபகம் இருக்கு நம்ம அப்பா வந்துட்டு நம்ம வந்து கம்மியா மார்க் வாங்கினாலும் திட்டல அடிக்கல ஆனா வந்துட்டு நம்மள என்கரேஜ் பண்ணாங்க இந்த தடவ இல்லன்னா அடுத்த தடவ அப்டின்னு சொல்ட்டு என்கரேஜ் பண்ணாங்க அப்டின்றத எனக் இவ்ளோ வருஷம் கழிச்சும் ஆழமா வந்துட்டு மனசுல பதிஞ்சிருக்கு அந்த மாரி வந்துட்டு என்னோட பையன்கிட்யு நா அதுதா சொல்வ மார்க் வந்துட்டு அவன் ஒரு நல்ல மார்க் எடுத்தாலுமே இன்னும் வந்துட்டு ஜாஸ் தி எடுக்கனு இப்ப நைட்டி ஃபைவ் எடுக்கறனா நைட்டி எய்ட் எடு அந்தப் பையன் வந்துட்டு அவ்ளோ எடுத்திருக்கான் பாரு அ நீயும் வந்துட்டு அதே மாரி எடுக்கணுனு நா வந்துட்டு என்னைக்கு சொல்ல மாட்ட உன்னால என்ன முடியுதோ பண்ணு அப்டின்ற ஒரு விஷ்யம் வந்துட்டு நம்ம இந்த ஒரு சைல்ட் ஹுட்ல வந்துட்டு நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம நம்ம கரெக்டா நம்ம சொல்லி வளத் தோனா வந்து அவுங்ளுக்கு வந்துட்டு அந்த லைஃப் லாங் ஒரு மெமரியாருக்கும் அப்டின்றது நானு வந்துட்டு என்னோட எ ஏ என்னோட சைல்டடுஹுட்ல இந்த மாரி நடந்ததுனால நானும் என்னோட பையனுக்கு வந்து நம்ம வந்துட்டு என்கரேஜ் தா பண்ணணும் என்னைக்குமே வந்துட்டு இவ்ளோ கம்மியா எடுத்துட்டியேனு வந்துட்டு டிஸ்கரேஜ்யே பண்ணக்கூடாது அப் அப்டின்றதே எனக்கு ஒரு பாடம் அப்டின்னு சொல்லா தோழி அத வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஃபியூச் சர் கூட பம் பசங்ள பாக்றனாலும் அவுங்ளுக்கும் நம்ம அததா சொல்லணு வந்துட்டு பரவால கம்மியா வாங்னா அது ஒரு பெரிய விஷ்யம் கெடையாது மார்க் குன்ற ஒரு விஷ்யம் கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷ்யமே கெடையாது கடைசி ல வந்துட்டு நீ என்ன பண்ற என்ன ஒரு அந்த ஒரு ஸ்கில்லிருக்கு உனக்கு நீ என்ன வேலயு செய்ய போறாது அதா முக்யோ அதனால வந்துட்டு மார்க்குன்ற ஒரு விஷ்யம் முக்கியமா இருந்தாலுமே கூட நமாக்கு என்ன வருது அப்டின்ற ஒரு விஷ்யம் தா ரெம் முக்கியோ அப்டின்னு சொல்லிட்டு நா எப்யுமே நம்றது உண்
கண்டிப்பா தோழி ஆமா கொஞ்சோ மோட்டிவேஷனோட எதுவா இருந்தாலும் நம்போ கொண்டு போனு அப்டினா அது ஒரு நல்ல இதாவே இருக்கலா இல்லீங்ளா இப்ப இந்த மாரி இந்த தேர்வுகள் வுட்டா என்ன பாத்துக்கலா அப்டின்னு சொல்ட்டு நம்ம போயிர்னு இல்லீங்ளா குழந்தைகளுக்கும் அந்த மனப்பான்மை வந்து வரும் அப்பதா வந்து வந்தாதா அவுங்க அவுங்களோட ஜென்ரேஷ் எனக்கு வந்து இதே மாரி தா வரு பாஸ் பண்ணுவாங்க இல்லனா நம்போ வந்து இவங்ககிட்ட ரூடாருக்கோ இதஸ் போய் விட்டுடியே அப்டின் சொல்ட்டு நம்ம இது பண்ண வா அவுங்க குழ்ந்தைககிட்டயும் அவுங்க வந்து இதே பிரஷர்ரதா வந்து காம்பாங்க ஏ ரம்போ வந்து செரி வுடு பாத்துக்ல அப்டின் சொல்லி சொல்டோனா அவுங்களோட வருங்காலத்துகிட்யு அவுங்க வந்து அப்டி தா செரிப் பாத்துக்கலா வுட்றா அப்டின் சொல்லிதா போவாங்க இல்லிங்ளா ம் நன்றி நன்றி